வணக்கம் நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சிஸ்டர் ம் சொல்லுங்க சிஸ்டர் நீங்க இந்த பசங்க போன் எல்லா பாக்குறது அந்த மாதிரி எல்லா உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களோட தாட்டு என்னன் அத பத்தி கொடுக்குறது நல்லதா இல்ல அவங்களுக்கு கெடுதலா அத பத்தி என்ன யோசி க்கீங்க நீங்க
ஆ பசங்க கிட்ட போன் தர்றது நல்லதுன்னு நா சொல்ல மாட்டே ஏன்னா போனு இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்களுக்கு போனு கொடுத்து வளர்க் பண்ணிட்டோ அப்டின்னா அவங்க வளர்ந்து வளர்ந்து அந்த போன்லயே இருந்துருவாங்க வெளி உலகத்துக்கே எதுமே அவங்க பாக்க மாட்டாங்க அது வேற இல்லாம போன் பாத்துட்டே இருந்தா ரொம்ப பசங்களுக்கு அடிக்ஷன் மாரி ஆயிரு அதுல ல இப்போ பசங்க எல்லா பாத்தீங்கன்னா சின்ன பொம்மை படம் அந்த மாரில்லா பாக்கறது இல்ல இப்பல்லா பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ் இன்ஸ்டாகிராம் ட்ரோல்ஸு அந்த மாரி எல்லா பாக்குறாங்க அதெல்லா பாத்துட்டு எனக்கு ரொம்பவே ஹ கஷ்டமாயிடுச்சு என்னடா பேரண்ட்ஸ் இப்படி எல்லா பசங்க கிட்ட போன் குடுத்துறாங்க அப்டின்னு பாக்கும்போது
ஆமா எப்டி இருக்குன்னா இப்போ சோசியல் மீடியா நம்ம பசங்க வந்து எத பாக்குறாங்க முதலெல்லா உங்களுக்கு வந்து கார்ட்டூன் பாத்தீங்கன்னா கார்ட்டூன் மட்டு தான் வந்துட்டு இருக்கு நம்ம இப்ப எல்லா லயு வந்து ஏதாவது அட்வடைஸ்மெண்ட் சொல்லி ஏதாவது வந்து கெடுதல் பசங்க பாக்க கூடாத கன்டென்ட்லா வந்துருது அது ஒரு அவங்க தெரியாம அவங்க பாத்துட்டா கூட அது கன்டினியூ ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிக அதனால நம்ம வந்து இத இப்ப பசங்க வந்து இப்ப ரீல்ஸ்ல்லா அதிகமா பாக்குறாங்க முதலல்லா உங்களுக் கொஞ்ச ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு பசங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து கார்ட்டுன் மட்டு தா போட்டு குடுத்துட்டு இரு இருந்தாங்க இப்ப எப்டி இரு க்னா அ யூடியூப்ல ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸு எல்லாத்துலயு வந்து பசங்க பாத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அது ரொம்பவே கெடுதல் பசங்களுக்கு அவங்க வயசுல என்ன கத்துக்கணுமோ அது மட்டும் கத்துக்கிட்டா போது அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க கத்துக்கிடுனு ஆ அவங்களோட வயசு மீறி அவங்க கத்துக்கறது வந்து அவங்க சின்ன வயசுலயே அவங்களுக்கு நம்ம தப்பான விஷயத்தா கத்து கொடுக்குறோ அதுல
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க ஏன்னா பசங்க இப்போ பாத்தீங்கன்னா அ ஸ்கூல்லயே நறைய இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா நறைய வந்துருச்சு ஏ அது கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே போன்ல அப்போதா பசங்க எல்லா ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டாங்க கொரோனா டைம்ல வீட்லயே இருந்துட்டு பசங்க வீட்ல பசங்கல ரொம்ப சேட்டப் பண்றாங்கன்னு வீட்ல இருக்கறவங்க எல்லாரு என்ன பண்றாங்க பசங்க கிட்ட போன் கொடுத்து பழக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பசங்களோட படிப்பு பாதிக் க்கு அப்டின்ட்டு ஆன்லைன் கிளாசஸ் அப்டி எடுக்கலா அப்டின்ட்டு இந்த போன்ல இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கள படிக்க வைக்கிறது இப்போ பா பாத்தீங்கன்னா அதுவே அப்டியே கண்டினியூ பண்றாங்க இப்ப மிஸ்ஸுங்களே பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அந்த மாதிரி டீட்டெய்ல்ஸ் எல்லா போன்லயே அப்டேட் பண்றாங்க பேரண்ட்ஸ்கு அந்த மாரி இருக்கு போது பசங்க வான் டடா வந்து அம்மா இந்த மாரி எனக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க மிஸ்ஸு எனக்கு ஃபோன் உங்க ஃபோன் வேணு அப்டின்னு கேட்டுட்டு போய் உக்காந்து படிக்கற மாதிரி படிக்கறாங்க படிச்சுட்டு அப்புறமா அவுங்க படிச்சு முடிச்சுட்டு அப்பறமா நம்ம அவுங்கள கவனிச்சிட்டே இருக்கு இல்லையா நம்ம வேல பாத்துட்டு நம்ம இருக்கறது அவுங்கள அவுங் அவங்க வேல முடிச்சுட்டு அவுங்க பாத்தீங்கன்னா பாட்டுக்கு ட்ரோல்ஸ் இதெல்லா பாத்துட்டு இருக்கறாங்க அந்த மாரி டைம்ல இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போயிருக்கு இன்ஸ்டாகிராம் எல்லா ரொம்ப கெட்டு போயிருக் கு எதாவது ஒரு கண்டடென்ட் எல்லா பாத்துட்டு ட்டாங்க அப்டின்னா பசங்க அதெல்லா பாத்து ரொம்போ ஒங்க மேல ஒரு தப்பான ஒரு இதுதா வரு ஒங்களுக்கு இதெல்லா பெரிய தப்பு அப்டின்னு அவுங்களுக்கு புரியாது இந்த வயசுலதா கொஞ்சோ கொஞ்சோ நம்ம சொல்லி புரிய வெக்கணு இந்த வயசுல அவுங்க அதெல்லா ஃபோன் பாத்து பண்ணாங்கன்னா போன்லயே இதுதா பண்றாங்க அப்டின்ட்டு பசங்களு அந்த மாரி பண்றதுக்கு பிஹேவ் பண்றதுக்கு டான்ஸ் சாடறதா இருக்கட்டு அஹ் அம்மாவ திட்றதா இருக்கட்டு அடிக் க்கரதா இருக்கு இப்பல்லா பசங்க இது ஒரு கண்டடென்டா குட்டி குட்டி பசங்க எல்லா இந்த போன்ல இன்ஸ்டாகிரா பாத்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணி அ அம்மா கூட பேசற மாதிரி அப்பா கூட பேசற மாதிரி அவுங்கள திட்ற மாதிரி அந்த மாரி எல்லா பசங்களே ஒரு கண்டன் கிரியேட் பண்ணி போடுறாங்க அது பசங்க குட்டி பசங்க பண்ண போது அது நெறயவே லைக்ஸ் வருது இப்போ நம்மளே நம்ம பசங்க பேசபோது பண் அவுங்க எதாவது புதுசா பண்ணம் போது நம்மளுக்கே அது பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ஃபோன்ல குட்டி குட்டி பசங்க பண்ணி போட போது எல்லாருக்குமே அது ரொம்ப புடிச்சு போய் எல்லாரு லைக் போட்றாங்க அதுல அவுங்களுக்கு நெறைய இன்கம் வருது நெறைய வியூஸு அந்த மாரி போறதுனா னால அவுங்களுக்கு நெறைய இன்கம் வருது இதனாலயே என்ன பண்றாங்க வீட்ல பேரன்ஸு கைல ஃபோன் குடுத்துட்றாங்க பசங்களுக்கு
ஆமா அது வந்து யூஸ்ஃபுல்லா கரெட்டா சொன்னீங்க நீங்க எப்டி இருக்கன்னா நம்ம வந்து எந்த விஷயத்த இருந்தாலு நம்ம வந்து அது வந்து நல்லதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு அது நல்லது நம்ம வந்து சூஸ் பண்ற பாத்துதா நம்ம வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிய நம்ம வந்து படிப்புக்கு நம்மளோட குரு குரோதுக்கு நம்ம நாலேஜ இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே தா நம்ம வந்து அது தவிர்த்து நம்ம தவறுதலான ஒரு செயல் பண்ணிக்கிட்டு நம்ம கத்துக்கூடாத விஷயங்கள்லா கத்துக்கிட்டு வேற ஃபேமஸ் ஆகுறது க்காக காச அன் பண்றதுக்காக அதுக்காக அதுக்காக தகுந்த மாதிரி நம்ம ஓடிட்டே இருந்தோனா நம்ம லைப் வந்து நம்ம இந்த ஃபேமஸ் ஃபேம்லா அவுங்ளுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரெண்டு வருஷோ தா அதிகமா கேட்டீங்கன்னா அதுக்கப்பறமா நீங்க அதெல்லா உங்களால இது பண்ண முடியாது அது இருக்கற டைம்ல நம்ம வந்து அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது பசங்கள வந்து சின்ன வயசுலே நம்ம வந்து அவுங்கள வந்து புடில வச்சுக்கணு நம்ம நம்ம எவ்ளோ குடுக்கணு ஃபிரிடம் சொல்லி நம்மதா யோசிக்கணு குடுக்கலா எந்த விஷயத்துல குடுக்குணு எந்த விஷயத்துல குடுக்க கூடாதுனு சொல்லி அத நம்ம தா டிசைட் பண்ணனு இந்த ஃபோன் வந்து ஒரு கெடுதல் நம்மள் எல்லாருக்கு வந்து புரிதல் இருக்கணு
ஆமா தோழி நீங்க கரெட்டா சொன்னீங்க நம்மதான் இப்போ ஒரு பயன் ஒரு பொருள் நம்ம அது யூஸ் பண்றோம் அப்படின் நா நம்ம யூஸ் பண்றதுலதான் இருக்கு அது நம்ம சரியா யூஸ் பண்ணா அது நல்லது அது நம்ம தவற யூஸ் பண்ணா அது தவறு அப்டிதான் எல்லாமே அதேதான் அந்த ஏ ஐ கூட இப்ப வந்திருக்கு ஏ ஐ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அது நெறைய விஷயத்துக்கு அது ரொம்ப பயன்படுது ஆனா அதுவே நிறைய பேர் என்ன பண்றாங்க தவறான தவறான செயலுக்க எல்லாம் அது உபயோகப்படுத்துறாங்க அந்த மாரி பண்ணும்போது இப்போ நெறைய ஃபேக் இமேஜஸ் கிரியேட் பண்றாங்க அப்புறமா ஃபேக் ஐ டி கிரியேட் பண்ணியே ஒரு மாதிரியா நல்லவே இல்ல அந்த மா மாரி ரொம்ப அடல்ட் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்றாங்க ஏ ஐ வச்சுட்டு சோ ஏ ஐ வச்சுட்டு நல்லபடியா நம்ம யூஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அது நல்லது அது நம்ம கெட்டதா யூஸ் பண்ணும் போது நம்ம தவறான செயலுக்கு அது யூஸ் பண்ணும் போது அது கெட்டது எந்த விஷயமும் நம்மதான் எடுத்துட்டு போறதுதான் இருக்கு இப்போ நம்மளா தான் நம்ம பசங்களுக்கு எல்லாமே சொல்லி் கொடுக்கணும் எந்த பொருள் எவ்ளவு யூஸ் பண்ணணும் அது எப்படி யூஸ் பண்ணனும் என்ன வயசுல யூஸ் பண்ணும் எல்லாமே நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி தரன்னு தோழி
கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர் நீங்க நம்மதான் அவங்கள வந்து எதுக்கு பயன்படுத்தணும் இருதுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இந்த வ ஏ வந்து நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்லறது ஒர்க்க ஈசி பண்றது தான் இந்த ஏ ஐ ல வந்து இருக்கு வந்து டைரக்க்ஷன் பண்றாங்க பிக்சர் டைரக்க்ஷன் பண்றாங்க ஒரு வேலை செய்யறாங்க இதுல எல்லாத்துலயும் வந்து இது உதவுது உங்களுக்கு இந்த ஏ ஐ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எல்லாத்துலயும் எல்லா விஷயத்தலயும் கெட்டது இருக்கு நல்லது இருக்கு நம்ம நல்லது நோக்கி ஓடணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கெட்டத வந்து அதை யோசிச்சு கூட பாக்க கூடாது நம்ம அதுல இருக்க பாசிட்டிவ் திங் க பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்ணலாம் நம்மளோட நாலேஜ எப்படி அவங்க இதுல நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வேலை நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது தவறுதலான வேலைகளுக்கெ ல்லாம் இது யூஸ் பண்றது வந்து ரொம்பவே தப்பான செயல்
ஆமா கரெக்டா சொன்னிங்க தோலி இதுதான் என்னுோடையும் ஹ அபி ப்ராயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நம்ம பசங்களை வளர்க் க்கனும் அப்படின்ட்டு நம்ம கையில தான் இருக்கு தோலி இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் போன் குடு த்துட்டு உட்கார வச்சறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுது பசங்களை பாத்துக்கறது ப சங்க ரொம்ப சேட்டை பண்றது அதெல்லாம் அவங்களால பாக்க முடியல இப்ப பாத்தீங்கன்னா போனு கொடுத்து உக்கார வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க போனு ப டுத்துட்டு அப்படியே படுத்துட்டு போன் பத்துட்டே சாப்பிட்டுக்கிறது அப்படியே போன் பாத்துட்டு தூங்குறது அப்புறமா ஏந்த உடனே மறுபடியு போன் கூடு சொல்லி அழுவுறது இதுவே அவங்களோட ஒரு ரொட்டேஷனா பசங்க பண்ணிட்டாங்க அது இது பன்னது ஆரம்பம் பண்ணி விட்டது அஹ் நம்ம பேரண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன் இப்போ பசங்களுக்கு அது போனு இப்டில்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம போட்டு போட்டு குடுக்கறதுனால தானே அவங்களுக்கு அது தெரியுது
கண்டிப்பா
அவங்களா போய் போட்டுக்கிறது இல்லை இல்ல அவங்களுக்கு தெரியாது இல்ல யூடியூப்ல இந்த பொம்மை வ
இன்ஸ்டாகிராம்ல இந்த ரோல்ஸ் பாக்கலாம் ட்ரோல்ஸ் பண்ணி பாக்கலா அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது நம்ம பாக்கறது தா பசங்க பாக்குறாங்க நம்ம போட்டு கொடுக்கறது தா பசங்க அப்டியே அது கத்துக்குறாங்க
நம்ம வந்து அ சின்ன வயசுலயே என்ன பண்றாங்களோ இப்ப அம்மாக்கல்லா நீங்க ஒரு ஹாஸ்பிடல் போனீங்கன்னா ஒரு தடுப்பூசிக்கு போட்றிங்க போட போறீங்கன்னா பசங்க வந்து ஒரு எடத்துல இப்ப இருக்க பசங்க ரொம்ப வால்லா இருப்பாங்க ஒரு எடத்துல உட்கார்றதில்ல சின்ன வயசுலயே வந்து ஒரு காத்தோட்டமான எடத்துல தா உட்கார்ற சொல்லீன் இப்ப இருக்குனா உங்களுக்கு பில்டிங்ல்லா இருக்கு இருக்கமா இருக்குதுனால ஒரு எடத்துல வந்து நம் நம்மளால ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம உக்காரத் வந்து வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அதனால பசங்க வந்து அ சில டைம்ல காத்து இல்லாம ஆழுகுறாங்க சில டைம்ல வந்து பசியால அழுகுறாங்க அந்த மாதிரி இருக்கு அந்த சிட்ஷுவேஷன்ல வந்து நம்ம வந்து கொஞ்ச அட்ஜஸ் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணிக்கலா அப்டிலாம் என்ன பண்றாங்க ஒரு ஆறு மாச குழந்தைய நம்ம என்ன பண்ணிடும்னா உட்கார வச்சு இந்தா போன்னு சொல்லி நம்மளே கையில வச்சிட்டு உட்கார்ந்து வச்சு காத்து அது எப்டி ஆகுதுன்னா அதுல இருக்கிற கலர் கலர் வர போன்ல லைட் பாத்து அவங்க அட்ராக்ட் ஆய்ட்றாங்க கொஞ்ச அவங்களோடல்ல என்ன சொல்றது அவங்களோட டிஸ் அட்ராக்ஷனாவுது அவங்களுக்கு அதுக்கப்புறமா கொஞ்ச கொஞ்சமா அது அடிக்ஷன்னா அ மாறிடுது உங்களுக்கு நம் நம்ம வந்து கொஞ்ச டிஸ்ட்ராகஷனுக்கு முதல்ல கொடுக்குறோ அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிடுது காலப்போக்குல அதுல வந்து நம்மதா அத தவிர்த்திருக்கணு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்ச காத்தோட்டமான எடத்துல கொஞ்ச காத்தோடமான எடத்துல கொஞ்ச டைவேர்ட் பண்ணிட்டு வெளியில கூப்ட்டு போயட்டு டைவர்ட் பண்ணிட்டு எதாவது நம்ம பேசி அழுகி சிரிச்சு வெளாடி நம்ம டய வர்ட் பண்ணிருக்கலா அது இல்லாம நம்ம போன் கொடுத்துட்டு அவங்கதா நம் நம்ம தா அவங்கல கையோட கெட்டு விட்டோ நம்மதா அவங்கள பழுக்கப்படுத்தி விட்டோ இந்தா பாரு வீடியோ பாரு வ வேம்ஸ் பாரு அது பாரு இது பாருன்னு சொல்லி நம்மதா அங் கொடுத்
ஆமா நீ சும்மா உக்காந்தாலே போதுமா நீ வாய மூடுமா இந்தா போன் வச்சு க்கோ அப்டின்ட்டு போனு கொடுத்து உட்கார வச்சடுறது அதுன அதுதா அந்த செயல் தா ரொம்ப தவறான செயல் தோழி நா அதனால தா என் குழந்தைக்கு இப்ப ரெண்டரை வயசு தா இப்ப இப்ப கூட நா போன் கொடுக்கறதே இல்ல எ பாப்பாக்கு இந்த போன்ல பொம்மை போட் போட்டு பாக்குறது அதெல்லா கேட்டு அழுறது கூட கடையாது எங்க அம்மா என்ன பண்ணாங்க ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க உங்களால பார்க்க முடியலன்னா விடுங்க ஆனா இந்த போன் எல்லாம் போட்டு பழக்கம் பண்ணாதீங்க நாளைக்கே எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிரு அப்டின்ட்டு எங்க அம்மாவ நா சொல்லிட்டே அந்த மாரி இப்ப பெரியவங்க அவங்களால முடியல பாக்குறதுக்கு அவங்க இவ உ்காந்தா போது அப்டின்னு போட்டு குடுத்துட்டாங்க இப்போ எங்க மாமியார் வீட்டுக்கு போனா அவங்க என்ன பண்றாங்க ஆ போன் இருந்துச்சுன்னா இந்த பாரு அப்டின்ட்டு யூடியூப் போட்டு குடுத்துடுறாங்க அந்த மாரி பண்ணும் போது எ பாப்பாக் கு எங்க இந்த மாரி பழக்க வந்துருமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தோழி
கண்டிப்பா நம்ம வந்து இவ்ள தவிர்த்தா கூட இப்ப இருக்கிற சூ சூழ்நிலைல எல்லாரு வந்து அசால்ட் ஆயிடுச்சு